ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா கேக்குது கேக்குது
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே என்ன ரொம்ப நாள் ஆச்சு பேசி
புரியல
ரொம்ப நாள் ஆயிடுச்சே பேசி ஒரு போன் கூட பண்ணல
ஆமா கொஞ்சோ பிஸி காலேஜ் போயிட்டு இருந்தே படிச்சிட்டு இருந்தே
ஓ அப்டியா செரி செரி
உம்
இன்னக்கி காலேல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காலேஜ் லீவ் ஆச்சே இன்னிக்கி
ஆமா காலேல எழுந்திரச்சே ஒரு ஆ ஒ ஒம்போது மணிக்கு அப்பறோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டே
தேரி எதுக்கு ஒன்போமணிக்கு எழுந்துட்டீங்க இன்னிக்கி காலேஜ் ஆச்சே காலேஜ் லீவ்ல இல்ல நல்லா பொறுமையாவே தூங்கிட்டுந்துக்கலாமே
ஆய்டுது
ஓ சேரி சேரி என்ன சாப்ட்டீங்க
நா தோச சாப் த நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ நானு தோசதா சாப்ட்டே தோச கூட சட்னி சாப்பிட்டீங்களா சாம்பார் சாப்பிட்டீங்களா
நா வந்து உருளக்கிழங்கு சாப்ட்டே
ஓ மசால் தோச
ஆமா
ஆ மதியானோ சாப்ட்டுட்டீங்களா இல்ல இனிமே தானா
இல்ல நா பிரியாணி சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சாம்பார் சாதோதா சாப்புட்டோ
சம்பார்சாதோ கூட இன்னிக்கு வெள்ளி கிளமெல
ஓ அ
சட்னா அத வந்து பிரியாணி தா
கே ஓகே ஓகே
சாம்பார் சாதோ மூடு அப்பல்லோ சாப்ட்டீங்களா இல்ல பொரியல் சாப்ட்டீங்களா
ஆ அப் ப்பலமு பொரியலு ஏதாது ரெண்டு மூணு இருந்தாதான சைடிஷ் இருந்தா தான நல்லா இருக்கு
ஆமா கரெக் ட்டுதா
ஏதாது ஒண்ணுன்னா வந்து நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு சாப்பாடு இறங்குறது இல்ல
கரெக்ட்டு தான் நைட்டு் எப்போ தூங்குனிங்க நீங்க
நைட் லேட்டா தான் தூங்கனோம் எப்போமே நைட் லேட்டா ஆயிடுது பசங்கயெல்லாம் தூங்கிட்டதுக்கு அப்புறோம் வீட்டு் வீட்டு வேலையெல்லா செஞ்சதுக்கு அப்புறோம் அப்புறத்தானே தூங்க முடியுது
உம் நீங்க எப்ப தூங்குனிங்க
ஆனா நைட்டு தூங்கவே இல்ல
ஏன்
ஹலோ ஆஹ் கேக்குது
என்ன சைடுல சத்தமாய் இருக்கு
ஆமா அது பசங்க விளையாடிட்டு இருக்காங்க
ஓ அப்படியா செரி செரி அப்புறோம்
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ ஆஹ் கேக்குது கேக்குது அப்புறோம் காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு
புரியல
காலேஜ் லைஃப்ல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு
காலேஜ் லைஃப் என்ன சொல்ற மாதிரி அப்படி ஒன்னும் இல்ல
ஏன் அப்படி சொல்றிங்க
ஆமா ஒரே அப்படியே தூ போகவறது தூங்கிறது திரும்பியே கெளம்பி வந்துறேன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு தான் காலேஜ் போன மாதிரி இருக்கு
ஆ எக்ஸாம்ஸ்லா எப்டி முடிச்சீங்க? இப்ப எக்ஸாம் முடிஞ்சதுல்ல?
ஆல் க்ளியர்
ம்
எந்த அரியரு இல்ல இந்த எக்ஸாமு க்கு என்ன இருக்கு வேற எக்ஸாம் க்ளியர் பண்ணா நா ட்ரீட் வக்கிறே
ஆ கண்டிப்பா நீங்களே தேடி வந்து
வேற எங்கனாச்சு போய் நல்லா சாப்ட்டு வரலா
ஆமா ஆமா கண்டிப்பா போலா ஃபேமிலியோட சேந்து போலா
ஆமா சேந்து போலா
அம்மா அப்பா எல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க?
அப்பா வேலைக்கி போயிருக்காங்க அம்மா இங்கதா இருக்காங்க. எல்லா நல்லா இருக்காங்க உங்க அம்மா அப் அப்பா எப்டி இருக்காங்க?
எல்லாருமே நல்லா இருக்காங்க
மாமனார் மாமியாரு எப்டி இருக்கா
ம் எல்லா ருமே நல்லா இரு க்காங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க.
கண்டிப்பா வரே
வீட்டுக்கு வந்துட்டு போயிட்ருந்தாதான நம்ப ஆ யாரு என்னன்றது வீட்டு ஆளுங்களுக்குந் தெரியு புதுசா பாக்கற மாரி பாக்கக் கூடாதுல்ல
ஆமா
ம் அப்புறோ வீடு என்ன மாத்திட்டீங்களா அதே வீட்லதா இருக்கீங்களா?
அதே வீட்லதா இருக்கோ இதுல என்ன இருக்கு என்னது பழச மறக்க மறக்கறதில்ல
ஓ அப் அப்படிங்களா சேரி சேரி தங்கச்சி என்ன பண்றா
தங்கச்சி தெரியல எங்க இருக்கான்ட்டு
ஓ அப்படிங்களா சேரி ஸ்கூல் முடிச்சுட்டால
ஆமா முடிச்சுட்டா காலேஜ் போக போறா
ஓ சேரி சேரி சேரி
ஆமா
ஆஹ அவ இஷ்டத்துக்கே படிக்க விட்டுட்டீங்களா இல்ல இப்பஅம்மா அப்பா சொல்றதுதா படிக்க
அப்டிலாம் இல்ல அவ இஷ்டந்தான்
உம் உம்
என்ன போர்ஸ் பண்ற மாரி அவ்வளவு பண்ணல்ல
அ அது என்னமோ சரிதான்
என்ன போர்ஸ் பண்ணி இந்த காலேஜ்ல சேர்க்க விட்டாங்க
உம் பொம்பள பசங்கள எப்புமே வந்து வீட்டுல செல்லம் தான் குடுக்குறாங்க ஆம்பள பசங்கள தான் ரொம்ப பண்ற மாரி தெரியுது
கரெக்ட்டு தான்
ஆமா இப்ப இருக்கிற காலத்துல அப்படிதான் பண்றாங்க எல்லாரு வீட்லயும்
ஆமா உங்க வீட்டுல பண்ணாதீங்க அப்பிடி
என்னது புரியல
உங்க வீட்டுல அந்த மாரி பண்ணாதீங்க
இல்ல இல்ல இதெல்லாம் பாத்து ரெண்டு பேருமே ஆஹ சமம் தான் அப்படின்ட்டு நாங்க எடுத்துக்கிறோம் எல்லார் வீட்லயு வந்து ஆம்பள பசங்க இப்படி பண்றாங்க பொம்பள பசங்கள அப்படி பிரிச்சி பாக்க கூடாது இல்லையா
கரெக்டு கரெக்டு எல்லா என்னது ஈக்குவலா பாக்கணும் ஆமா ஆனா அப்படி இருக்காது இல்லையே
ஆமா சில வீட்டு்ல அப்படி இருக்கிறது இல்ல சில வீட்ல இருக்கறாங்க எல்லாரு வீடியோ ஒ ஒரே மாரி இருந்தா நல்லா இருக்கு
அப்புரோ
ஹலோ
ஆ சொல்லுங்க நைட்டுக் கு என்ன டின்னர்
நைட்டுக்கு தெரியல என்ன அ சமை
என்ன செய்யறாங்களோ அத சாப்பிறீங்களா இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஆ நெறைய பேரு சாப்பாடு சாப்புடாறாங்க
ஆமா சாப்பாடு நைட்டு சாப்டக்க கூடாது அபடி எல்லா இல்ல பட் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிடறது கரெக்ட்டு கெடையாது டைஜஸன் ப்ராப்ளம் ஆகு சோ டிஃபன் சாப்பறது அது நல்லது
ஆமா ஆனா சாப்பாடு சாப்ட்டாதா வயிறு நெறைஞ்சு தூக்கமா வரு தூக்கம் வரும் டிஃபன் சாப்ட்டா லைட்டா சாப் ட்ட மாரி இருக்கு சரியா தூக்க வரதில்ல சீக்கிர தூக்க வரதில்ல
ஓகே
அப்புற தண்ணில்லா நல்லா குடிங்க வெயில் காலம் வேற
ஃபோன் புசணி உ